ஹலோ அ தம்பி வணக்கம் நல்லாருக் க்கீங்ளா
அ நல்லா இருக்கே நீங்க நல்லா இரு க்கீங்ளா
அ நல்லாருக்கேன்ப்பா நல்லாருக்கே சாப்ட்டிங்ளா
அ இப்பதாங்க சாப்டே நீங்க
அ சாப்ட்டேம்ப்பா இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலாம்
அது நீங்களே முடிவு பண்ணுங்கா பஸ்ட்டு நம்போ ம் பஸ்ட்டு நீங்க என்ன பத் தென்சிங்க நா உங்கள பத் தெஞ்சிக்லா
இல்ல இதுல வந்து அத ஷேர் பண்ண கூடாது தம்பி எதோ ஒரு தலைப்பு பத்தி தா பேசணு அ நா உங்குளுக்கு சில த-தலைப்பு வந்து நா சொல்றே அத பத்தி நீங்க தொடர்ந்து பேசுங்க அண்மையில நீங்க எங்கயாது சு ற்றுலா போயிருப்பீங்கல்ல
ஆமா ஆமா
அந்த சுற்றுலா பத்தி நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் சரிங்களா
ஓகே பஸ்டு நீங்க சொல்றீங்களா
ஆ சரிப்பா நாங்க வந்து பாத்தோம்னா ஒரு பத்து இருவது நாளைக்கு முன்னாடி ஆ ராமேஸ்வரம் வந்துட்டு போயிருந்தோம் ஆ பெரியவங்களுக்கு சாமி கும்புறதுக்காக ராமேஸ்வரம் போயிருந்தோம் ஆ நாங்க வந்துட்டு கேரளா பாடர்ல இருக்கோம் சோ அங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து வந்து ட்ரெயினல் தான் போனோம் ஃபேமிலியோட
ம்
கடல்லலா விளையாடிட்டு அங்க வந்துட்டு கோயில்ல வந்து இருவத்து ரெண்டு தீர்த்தங்கள் வந்து இருக்கும் அக்னி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அந்த மாதிரி அப்ப ஒரு இருபத்து ரெண்டு தீர்த்தங்கள் வந்து இருக்கும் அந்த இருபத்து ரெண்டு தீர்த்தத்திலயும் நீராடிட்டு அதுக்கப்பறம் சிவன் கடவுளை வந்து தரிசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஆ மாமனார் க்கு வந்து திதி குடுத்துட்டு பக்கத்துல இருக்க கூடிய தனுஷ்கோடி முதலான ராமர் பாதம் முதலான ம த்த இடங்களுக்கெல்லாம் சுத்தி பாத்துட்டு திரும்ப ட்ரெயின்ல வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அது மாரி நீங்க பக்கத்துல எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போன அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க
ஜான்வரி இ இந்த இந்த மாதம் தான் ஜூன் ஃ ஃபைவ் தான் போனோம் நாங்க வந்து கேரளா போனோம் ஹலோ கேக்தா நாங்க கேரளா போனோம் நாங்க வேன் பேசட்டு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போனோம் நாங்க பத்தொன்ம்பது பேர் போனோம்
ஓ சரிங்க
இருபத்தி ஒரு பே இருபத்தி ஒரு பேருக்கு சீட்டு புக் பண்ணோும் வேனுக்கு இருபத்தி ஒரு வேன் சீட்டு
ஓ
ஆனால் ரெண்டு பேரும் வந்து ஒரு இஷ்யூ அதனால வர முடியல அவங்களாண்ட
சரிங்க
அதனால் நாங்கள் வ பத்தொம்பது பேர் போனோம் எங்கே எங்கே போனோனா மூணாறு வர்கர்கலா வாகமான் இந்த மூணு பிளேஸுக்கு போனோம்
ஓ
கேரளால மட்டும் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி சன்ரைச பாத்துட்டு
ஓ
கன்னியாகுமரி கன்னியாகுமரி அப்புற முருகர் கோவில் அந்த திருச்செந்தூர் முருகரில்ல
திருச்செந்தூர் ஆமா
அந்த முருகர் கோயில் போயிட்டு அப்டியே வீட்டுக்கு வந்த
ஓ சரிப்பா சரி இப்ப கேரளால வந்து உங்களுடைய அனுபவம் எப் டி இருந்தது
செம சூப்பர் கிளைமேட் நாங்க போனது பக்காவான கிளைமேட்டு் மிஸ்டெலா பக்காவ இருஞ்ச் சூப்பரா இஞ்ச்சு மிஸ்டெல்லா
ஓ சரி சரிப்பா உணாவெல்லா எப்டி ஹோட்டல்லல சாப்பிட்டுக்கிட்டீங்களா இல்ல நீங்களே
இல்ல இல் ஹோட்டல் தா சாப்படுவோ ச ஃபுட்டு அந்தளவுக்கு ரொம்ப மோசோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சொல்லக்கூட மு
ஆமாங்க ஏன்னா கேரளால வந்து அந்த மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க அரிசி வந்து குண்டு குண்டாதா இருக்கு ஆஹ் நாங்களு கேரளா பார்டல தா இருக்கோ அடிக்கடி ஹ கேரளா வந்து போவோ அஹ் மீன் குள த்தி பகவதிய அம்மன் கோயில்லா அங்க ஒரு எடோ இருக்கு அங்க நீங்க போனீங்களான்னு தெரியல
அங்க போய் போல
போகல ஆஹ் அது வந்து ஒவ்வொரு அம்மாவாசைக்கு நம்ம போணு அப்டின்னா அஹ் ஏதாது வேண்டுதல் வச்சா அது நிறைவேறு அப்டிங்கறது வந்து ஒரு ஐதீகம் ஆஹ் இப்ப நம்ம தொழில் தடங்கல் அல்லது ஏதாது திருமண தடை அந்த மாரி ஏதாது முக்கியமான பிராத்தனைகள் இருக்கு அது அடிக்கடி ஏதாது நிறைவேறாம தடங்கலாயிட்டே இருக்கு அப்டின்னா அந்த கோயில்ல அம்மாவாச அன்னைக்கி போயி நம்ம வேண்டிட்டு வந்தோ அப்டின்னா அதுல ஒரு நல்ல மாற்றம் இருக் படும் அப்டிங்கறது வந்து ஒரு நம்பிக்கை அதுக் நாங்க அங்க வந்துட்டு நாங்க போயிருந்தோ ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆவவே நாங்க அம்மாவாசைக்கு மட்டு அங்க போயிட்டு வருவோ அப்ப அப்ப அந்த ஹோட்டல் உணவுகள் வந்து நிஜமாவே அது
ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்குது சாப்டவே முடில
ஆஹ் நிச்சயமா நி சியமா ஆனா அங்கயு
ஒரு ஒரு ஒரு சில கள்ளு நல்லா இருக்கு ஒரு சில கள்ளுலா ரொம்ப மோசோ
அத் நாங்க நமக்கு அந்த அரிசி சாப்ட்டு பழக்கோ இல்லல்ல அதனால நமக்கு வந்து அ து ஆனா அதுதா அந்த அரிசி தா ஆக்சுவல்லா ஒடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதாமாங்க எங்களுடைய கொழந்தனார் சொல்லுவாங்க பட் நமக்கு அது சாப்ட்டு பல க்க இல்லாதனால அது வந்து நமக்கு கொஞ்சோ சிரமமா தோணுது ஆனா மத்தபடி அந்த அ ஊர்ல வந்து உங்குளுக்கு இயற்கையான எடோ அதெல்லா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கோ எல்லாத்து
கொறையே இல்ல சூப்பரா இருக்கோ
நிச்சியமா எல்லாத்து வீட்லயு வந்து பலாபழம் இருக்கும் மரம் வச்சிருப்பாங்க ஆ இயற் இப்ப நம்ம நாட்லலா பல எடங்கள்ல வந்து அந்த மரங்களலா வெட்டிருவாங்க ஆனா அங்க வந்து அப்டி கெடையாது அந்த இயற் கைக்கு வந்து ரொம்போ கே முக்கியத்துவம் தருவாங்க அதே மாரி படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடு த்துருப்பாங்க அங்க வ அதிகமான மக்கள் வந்து ரொம்ப படிச்சவுங்களதா இருப்பாங்க ஆ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நமக்கு சொல்லுவாங் த நூறு பெர்சென் ட லிதேரசி ஸ்டேட் அப்டின்னு சொல் டி சொல்லுவாங்க சோ நெறைய நல்ல விஷயங்களோ இருக்கதா செய்து ஒரு சில குறைகள வந்து ஏத்துக்க வேண்டிதாங்க நிச்சிமா
அங்க இது எது சூப்பர்னா அங்க இருக்கற இயற்கைதா
உம் மே நிச்சயமா நிச்சயமா ஏன்னா இப்போதைக்கு இயற்கை பத்தின விழி புணர்வு தா அதிகமா தேவப்படுது
உம் ஆமா அதேமாரி மலையாள எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா நா பேச மாட்டே நல்லாருக்கு மலையாள லாங்குவேஜ்
டு நமக்
ஆமா சூப்பர இருக்கு அவங்க பேசறதுல்லா உங்களுக்கு மலையாள தெரியுமா
இல்லை மலையாளம் வந்துட்டு தெரியாது பட் நாங்க கன்னடம் பேசுவோ சோ மலையாளம் வந்து பேச னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கு
ஓ நீங்க எங்க கேரளா பார்டர் பக்கத்துல தானே இருக்கிங்க அது உங்களுக்கு தெரியாதா
என்னதுங்க நாங்க கேரளா பார்டர்ல தானே இரு கோ பட் தமிழ்நாடுக்குள்ளதான அது வரு உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ள்ள வரு அது வந்து உங்களுக்கு முழுமையா கேரளா கிடையாது இங்கிருந்து ஒரு மணி நேர ஒன்றரை மணி நேர ஆகு கேரளா பார்டர் போறதுக்கு
அப்போ ஊட்டி பக்கத்துலையா
அஹ் ஊட்டி இங்க இருந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுங்க
ஓ
உம் அந்த மாதிரி அதாவது தமிழ்நாடு கேரளா பார்ட ஒரு ஒன் ஹவர்ல மீட் பண்ணிடலானு வைங்களே ஒரு ஒன் அவர் ஒன் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் எல்லா நம்ம பக்கத்து ஸ்டேட் வீட்டுக்கு வந்து போய்க்கலாம்
அங்கே உங்க கிளை அங்கே கேரள கிளைமேட்டும் நம்ம ஊர் கிளைமேட்டும் வேறு வேற மாரி இருக்கு
வேற வேற மாதிரி இருக்குங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொள்ளாச்சி அப்படிங்கிற இடம் அஹ் மேபி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் பொள்ளாச்சி வால்பாறை எல்லா சொல்லுவாங்கல்ல ஆஹ் ஆ வால் பாறை இங்கிருந்து ஒரு மணி நேரம் தான் சோ உங்களுக்கு வந்து கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா மத்த மத்த ஊர்ல இருக்கு டைக்கு ரொம்ப வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியாது ஆனா வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் வந்துட்டு அதிகமான அஹ் இதாதா இருக்கும் குளுர்னாலு ரொம்ப குளுர்ரடிக்கும் மழ பேஞ்சாலு ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா பாடரா அப்டிங்கறனால அது எந்த பருவநிலை மாற்றமே ஒரு அதிக அதிகமாதா காமிக்கு இங்க ஆஹ் ஆனா அதிக அளவுல மழையும் வந்துட்டு வருங்க
உம்
அந்த மாரி நமக்கு வேணு இப்ப இந்த கிளைமேட் ரொம்ப வெயிலா இரு இருக்கு நம்மனால முடியலன்னா ஒரு ஒரு மணி நேரத்துல குளிர் பிரதேசத்துக்கு போய்றலா அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தானே உஹம் அற ஆஹ் வால் ப்பற போயிருக்கோம்ப்பா
ம் நீங்க ஃபேமிலியா நீங்க ஃபேமிலியா போனீங்களா
ஃபேமிலியா போவோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகமாட்டோம் நானும் என்னுடைய கணவர் மகன் ஆஹ் அந்த மாதிரி போவோ அப்டி இல்ல அப்டி என்னோட தங்கச்சி ஃபேமிலி கூட கோயிலுக்கெல்லா போறோம்னா தங்கச்சி ஃபேமிலி கூட போவோ
ஓ ஃபேமிலி கூட போனால் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா தா ஜாலியா இருக்க முடியும்
நிச்சயமா ஆனா வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு கூட அக்கா அந்த மாரி இருக்காங்களனு தெரியல பெண்கள் வந்து ஒரு தம்பிதா இருக்காங்க அப்ப அம்மாட்ட கேக்கலா நீங்க பெண்கள் வந்து ப பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் மோஸ்ட்லி அவர்கோளோட குடும்பத்தோட தா இருப்பாங்க உம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போகணும்னு நெனைச்சாலு அப்பிடியெல்லா வந்துட்டு போக முடியாது ஆஹ் அது வந்து சாத்தியக் கூறு கம்மிதான ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதனால ஃபேமிலியோட அல்லது ரிலேட்டிவ்ஸோட அப்பிடிதா வந்துட்டு வெளியில போற மாரி
நீங்க இந்த இந்த அம்மன் கோவில்லா மால போட்டுனு போவாங்கள இந்த அம் அம்மன் கோயிலுக்கு மால எல்லா போட்டுனு போவாகல்ல
ஆமாங்க
அந்த மாரகலாம் போட்டுன்னு போக மாட்டீங்களா நீங்க
இல்ல நா அப்டியெல்லா போறது போறது பழக்கம் இல்ல நா வந்துட்டு ஷீரடி வேணுன்னா டூரிஸ்ட அவங்க கூட சேந்து போவே நார்துல ஸ்ரீரெடி சாய்பாபா கோயில் இருக்குல்லங்க
உம்ம்
ஆ வருஷம் த்துக்கு ஒரு தடவ அந்த மாரி வந்துட்டு நார்த் சைடு டூர் போவோ எல்லா வருஷமும் போக முடியாது அஹ முடியற வருஷம் ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் நமக்கு காஸ்ட்லிய தா இருக்கு தூரமா போயிட்டு வரனால ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தட ரு தடவ அங்க வந்துட்டு போயிட்டு வருவோம் சீரடி அதுக்கப்புறம் மந்திராலயம் அந்த ஹைதராபாத் பார்டர் அந்த மாதிரி டிரைன் புக் பண்ணி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அந்த மாதிரி சிரி ஒட்டுக்கா புக் பண்ணி கூட்டிட்டு போவாங்க அங்க உம் சொல்லுங்க இல்ல அங்க போறதுக்கான வழக்கம் என்னன்னா நான் வந்துட்டு வீட்டுல ஒரு சின்ன அளவுல சாய்பாபா கோயில் வந்து வச்சிருக்கோம் ஃபேமிலியோட
ஓகே
அதனால கம்பல்சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை வந்து அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவோம் போகணும் கட்டாயம் கோயில் வச்சிருக்கனால இல்ல ந
மட்டும் தான் போவேன்பா இ டூரிஸ்ட் பர்சன்ஸ் கூட போவேன் ஏன்னா ஃபேமிலியோட போகும்போது நிச்சயமா அது வந்துட்டு பயங்கர காஸ்ட்லி ரொம்ப தூரம் போயிட்டு வர்ளதுக்கு கம்பல்சரி ஒரு வாரம் ஆகும் அப்ப வந்து வேலைக்கு லீவ் போட்டு அல்லது பையனுக்கு ஸ்கூல் லீவ் போட்டு அப்படி போக முடியாதுல்ல எப்பாவது ஒவ்வொரு தடவை என்னுடைய மகனெ கூப்பிட்டு போவேன் லீவா இருந்துச்சுன்னா இல்ல அப்படின்னா நான் மட்டும் டூரிஸ்ட் டிராவல்ஸ் புக் பண்ணி அதுல இருந்து போவங்க குரூப்பா அப்பா அங்க நிறைய ப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உம் ம் அந்த மாதிரி ஆமாங்க அந்த மாதிரி ஃப்ரண்டஸ் ஃபிரெண்ட்ஸெல்லா நிறைய இருக்காங்க அக்கா வந்துட்டு டிஜிட்டல் மார்ட்
உம் ஐயயோ
உம் முதல்ல வந்து போயிட்ருந்தோ இப்ப சமீபத்துல போ முடியறதுல்ல
எப்பிடி தெரியுமாக்கா
ஓகேப்பா நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேரம் முடிந்தது
சரிக்கா